ஹலோ வணக்கம் தோழி வணக்கம் தோழி
அ
ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்ளா வணக்கம் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நீங்க எப்டி இருக்கீங்க நா நல்லா இருக்கே
நானே நல்லா இருக்கேன் தோழி என்ன பண்ணிட்ருக்கீங்க
கால் நாம் பண் ற க அட்டன் பண்ணுங்க
அ செரி கண் டிப்பா
ஓக்கே ஓக்கே ஓக்கேங்க என்ன பண்றீங்க நா காஃபி குடிச்சிட் இருக்கேங்க நீங்க
அப்யா நா இப்பதா காஃபி எல்லா முடிஞ்சுது சரி கால் கொஞ்சொ வெய்ட்டிங்ல இருக்கு எல்லா ப பண்ணி முடிச்சிர்லான்னு வந்துர்க்கே தோழி
செரி ஓக்கே ஓக்கே ஓக்கேங்க சொல்லுங்க நீங் ஹவுஸ் ஒய்ஃபுங்களா
படிக்கிறீங்களா
இல்ல ஹவுஸ் ஒய்ஃபு
ஓக்கேப்பாசு நானு ஹவுஸ் ஒய்ப் தா ம் ஒர்க் போறீங்களா இல்லல்ல
இல்ல வீட்ல ஒக் வீட்லதா வீட்லதா
ஓக்கே தோ
அப்பற சொல்லுங்க என்ன மூவி பாத்தீங்க லேட்டஸ்ட்டா
பருப்பன்
கருப்பன் அ ந்த சீரியஸ் அல்லாம் பாப்பீங்களா நல்லாந்துச்சா
அ ஒரு டைம் பாக்கலா தோழி நல்லாருக்கு
ச்செரி ச்செரி ச்செரி ஓக்கே ஓக்கே சீரியல்ஸ் எல்லாப் பாப்பீங்ளா ஆ நா பாத்துட்டேல் லாஸ்ட்அ பரிமள் ஆண் கோ பாத்தோ
ஒ
என்ன சீரியல் பப்பீங்க
அ ஃபுல்லா விஜய் டிவி சீரியல்ஸ் எல்லாமே
டு யூ சேம் டு யூ ஹை ஃவை ஹை ஃவை என்ன சீரியல்ஸ் எல்லாமே பாப்பீங்களா
அ அய்யனார் துணை இப்ப அழகு அழகுன்னு ஒருது என்ன அழகே அழகு அ எனக்கு அது ரொம்ப புடிச்சிருக் கு அழகே அழகு அது ரொம்ப புடிச்சிருக்கு
கே என் நாலூ அதேதா சிக்கதயா ஆயி ஐயனார் துணை சிறகடிக்க ஆஸ் சை அழகே அழகு மூணு ஃபஸ்ட் பாத்துருவ மெயினா பாத்துருவ அதுக்கப்பறம் மத்ததெல்லா கத தெரிஞ்சு வச்சுக்குவ டைம் இந்த இல்ல கத மட்டு தெர்ஞ்சு வெச்சு சுவ மகாநதி எல்லாத்தியு ஓட்டி ஓட்டி பாத்துருவெ எல்லாத் தியு அ கத மட்டு தெரிஞ்சு வச்சுக்குவ மெய்னா என்ன கத பொய்ட்டுருக்க
ச்சி என்னாச்சுன் பாத்துட்டு வர்ரது ஆ
சூ மகாநதி அப்பற வந்து மெய்னா மெய்னா வந்து இந்த கதையெல்லா தெரிஞ்சு வச்சுக்குவெ பாண்டியன் ஸ்டோஸ் மகாநதி சின்ன மருமகள் ம் அ ஆ இதெல்லா வந்து கத பாத்து வச்சிருக்க அந்த மூண் நாடக மெய்ன்ன பாத்துருவே அல கே அழகு ஐநார் தோணி சிறகடிக்க ஆச சேம் டு யூ நீ கெளப்பி வுட்டுட்டுதா நா காலைல காலைல முளிக்கிறதே ஃபோன்ல தா கிச்சன்ல வெச்சிருவே சிக் ஃபோர் கிளாக்கு சிகஸ் ஓ கிளாக் கரெக்டா எந்திரிச்சுர்வே அலாரோ வெச்சு பாத்ரூம் போயிட்டு வன்ட்டு பால் அடுப்புல வச்சுட்டு ஆன் பண்ணி வச்சேன்னா அது பாட்டுக்கு பாத்துட்டே சமைச்சுட்டு ஆரம்பிப்பே
பாக்கறத இவங்கலா அலோ பண்ண மாட்டாங்க காலையில ஒரே ஹரிப்
அவங்களே நா எழுப்பவே மாட்டே செவன் ஓ கிளாக் வரைக்கியு மு பாத்து முடிச் வச்சருவே நானு செவன் ஓ கிளாக் குள்ள பாத்து முடிச்சுடுவே செவன் ஓ கிளாக் தா எந் எழிப்புடுவே அவனேயே
ம் நா இவங்கெல்லா போனோன்னா பொறுமையா வேலையெல்லா இருக்குல்லையா அது அப்ப பாக்கம் போது து இத ஆன் பண்ணி அப்டியே மாட்டி வெச்சுட்டு அப்புறோ அப்டியே பாத்துட்டே வேலையே முடிச்சிருவே
ம் ஹும்
அப்றோ நைட்டு சமைச்சிட்டீங்களா சிஸ்டர் ஹலோ சமைச்சட்டீங்களா சிஸ்டர் நைட்டுக்கு
இல்ல இல்ல உன்னுமேல தா பாத்திரோ கழுவோணு சமைக்கணு தொடைக்கணு
ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே ஓகே சிஸ்டர்
அ எந்த ஊரு நீங்க
இதுல ஆ நம்மளோட
பேரு தான பேர் சொல்ல கூடாதுன் பேரு தா சொல்ல கூடாதுன் சொன்னாங்க ஊருமா சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க செரி செரி செரி
ஓகே ஓகே கரெக்டாருக்கும் பாருங்க வேலையு கரெக்டாருக் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல வந்துகிட்டே தா ருக்கு
ஆமாமா கண்டிப்பா ஏதாவது வந்துகிட்டே இருக்கு நா எப்போ இப்போ வந்து இது இப்போ பேசுற வேலை இல்லின்னா சிக்ஸோ ஃபைவ் தேர்ட்டியே ஃபோர் தேர்டியே அந்த மாரியே பாத்தர கழுவி வீடு கூட்டி எஃப் அடுத்த அ கேஸ் ஃபுல்லா எல்லாமே கிளீன் பண்ணிட்டு ஆமா பாதி முடிச்சுட்டு வந்துதா எப்பவுமே உக்காந்துருவே உக்காந்து டிவி பாத்துட்டுருப்பே இல்ல ஃபோன் நோண்டிட்டுருப் ப்ப இந்த இது வந்ததுலேந்து கொஞ்சோ அப்புடியே லேசியா போயிட்டுருக்குது போனுன்னா பத்து நிமிஷோ முடிச்சிருவே அது வேற விஷ்யோ டக்குன்னு மாவுயிருக்கு தோசை ஊத்திப்பே நைட்டு அதனால்ல ப்ராப்ளமில்ல தேங்காயு இருக்கு தேங்காய் சட்னியே ஏதாவது பண்ணிக்குவே
ம் ம்
நீங்க நைட்டு சமைக்கணு
ஆமாங் சிஸ்டர் சமைக்கணு ம்
ஓகே ஓகே ஓகே ஓக்
மாதிரி போயிட்டுருக்கு அதுக்கு சமைக்கணு
செரி செரி எப்பிடி போயிட்டுருக்கு லைஃபெல்லா அப்டியே போயிட்டுருக்கு அப்டிங்கிறீங்களா என்ன படிச்சிருக்கீங்க
லைஃப் அது பாட்டுக்கு ஒரு பாக்கத்துல போயிட்டேருக்
என்ன படிச்சிருக்கீங்க
நா ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டே பி காம் முடிச்சிட்டே
ஓகே ஓகே நான் பி காம் சி ஏ பிளஸ் வித் எம் பி ஏ
ஓஓ நீங்க ஜாப் இப்போ ட்ரை பண்லயா
இல்ல ஹெச் ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தே தம்பி பொந்ததுக்கு அப்றோ இந்த எயிட் இயர்ஸா வீட்லயேதா
ஆ எட்டு வயசுல இருக்காங்களா ஓகே ஓகே ஆ எனக்கு ஒரு பேபி இருக்கா தம்பி பைய தா செவன்த் படிக்கிறா ம் அதனால இவங்கள எல்லா விட்டு நம்ள எங்கயோ அலோ பண்ண மாட்டேறாங்க ஓ அதுக்கு முடிய மாட்டேங்குதே அவங்கள விட்டுட்டு போறதுக்கு
எனக்கு அதுதா விட்டுட்டு போகணுமோ இவ்ளோ நாள் கூடவே இருந்துட்டு விட்டுட்டு போகணுமா அப்படிங்குற மாரி இருக்கு அது போக நன்னா ரெண்டு மூணு போன மாசோ போன ரெண்டு மூணு இன்டர்வியூ அட்டன் பண்ணே பட் நா ஹெச் ஆர்ல இருந்துதா இப்ப இருந்தது வேற இப்ப இருந்தது வேற டோட்டலா வேற நா பேசிக் சால்ரி தா குடு ப்பே அப்டின்னா நா போடா டே அப்டின்னு சொல்லிட்டு வந்துட்டே அப்பவே இவனுக் இது நா நைன் ஓ கிளாக்ல இருந்து ச ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்கு உகாந்து இருக்கனுமாமா எ பையன யார் பாப்பா எ வீட்ட யார் பாப்பா அப்படின்ட்டு போடா டே டென்ருக்கு டென்ன டென் கேக்கு நா போய் எவ்ளோ நேர உக்காந்துட்டு இருக்க முடியுமோ அப்படின்ட்டு வந்துட்டே
ம்
ம்ம்
டென் அவர் இப்ப எங்கயாது போனுனாலு கஷ்டமாதா இருக்கு ஏதாது வீட்லயே இருந்து ஜாப் ட்ரை பண்லா அந்த மாதிதா இருக்
அப் ப்டி தாங்க ட்ரை பண்ணிட்டே தா இருப்பேங்க ஆப்ல ஒர்க் ஃப்ரம் ஹோமு ஏதாவ்து கெடைக்குதான்தா கால் பண்ணி கா கேப்பே ஏதாவது இல்லாடி நீ வந்து இந்த பேஜஸ் எல்லா முடிச்சின்ன்னா உனக்கு வந்துட்டு நா இவ்ளோ காசு குடுப்பே அக்யூரேட்டா இருக்கோணு எயிட்டி பெர்சன்டே எயிட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் அக்யூரேட்டா இருக்கோணு அ இல்லாட்டி உனக் நா அமெள அமௌண்ட் குடுக்க மாட்டே நீ அதுக் பதிலா டூ தவுசண்ட ஃபை ஹன்ட்ரட் பே பண்ணனு அப்படின் சொல்லுவா ஐயோ அடப்போங்கடா இதேதா காசு குடுக்குற வேலையேதா இருக்கு அப்படின் சொல்லிட்டு காசு குடுக்குற வேலையாந்தா நீ எதுவு செய்யாத அப்டின்னாங்க ஓகே அப்டின் சொல்லிட்டு நான் எதுவுமே செய்யாம இருந்தே இனி என்ன பண்றது எந்த ஒர்க்குமே செட் ஆகாது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டாவே ஏதாது ஆயி ரத்து எட்டு இது சொல்லுவாங்க காசு கட்டோணு டூ பிப்டி கட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டு அப்டின்னு சொல்லுவாங்க
ம்ம் கரெட்டு தா அதனாலயே நெ றையா பேஜ் வந்து நா இப்ப இது பாக்குறதே இல்ல
ஓகே ஓகே ஓகே
நெறயா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஐயயோ வேண்டா அப்படின்ற முடிவுல வந்தாச்சு வீட்ல இருந்தே ஏதாது பண்லா வேற ஏதாது பண்லான்ற மாதிரி ஐடியாஸ்குள்ள வந்தாச்சு
செரி செரி செரி செரி ஓகே ஓகே சொல்லுங்க அப்றோ
பைய எத்தனாது படிக்கிறா சிஸ்டர் உங்க பைய போர்த்து படிக்கிறாங்களா ஓகே ஓகே அ ஒரு ஒரு பையங்ளா
ஆமா ஒரு பையன்
ஓகே சிஸ்டர் ஓகே
ந்தா என்ன ஸ்கூலு
நெறையா இருக்கு ஒரு பையனா இருந்தாலுமே
ஆமா ஆமாமாமாமா அவனுக்கு அவ ஏங் கேக்கறீங்க வந்து ஒரு தனி ரகோங்க வெஜிடபிள் சாப்ட மாட்டான் நட்ஸ்ஸ சாப்ட மாட்டே ஸு சாப்பட மாட்ட மட்டா சாப்ட மாட்டா நா ஸ வெச்சு சமாளிக்கிறதே பெரிய விஷயங்க அவனுக் புடிச்சது எது இருக்கோ அதுதா ஹெல்த் தி ஆ இ புடிச்சதையே ஹெல்தியா சமைச்சு தரோணோ வேற வழியே இல்லாம ம்
ரொம்ப எல்லாத்தியு அவாய்ட் பண்ண ஆரம்பிக்குதுங்க அவங்களையு ஒன்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல கொஞ்சோ பெருசாக பெருசாக தா அவங்களுக்கு தோணு அதல்லா
அதல்லா தோணு அப்டிங்கிறீங்க ஆனா இல்லாதவங்கள நெனச்சு பாக்கணு இல்ல டெய்லியு நா சொல்லி சொல்லிதா இப்ப நீ வேணா வேணாங்கிறது ஒர் தவங்க வேணு வேணுங்கிற பொருள் தெரியுமா உனக்கு உனக்கு ஈஸியா கெடைக்கிறது எல்லா
கொழந்தைங்களா இருக்கங்க போது அவங்களுக்கு தெரியதுல்ல நீங்க சொல்ற மாதிரி நானு என் பையகிட்ட இதெல்லா சொல்லிருக்கே அவனுக்கு அப்பல்லா தெரியல சிஸ்டர் இப்பதா கொஞ்சோ பெரிய கிளாஸ் போக போக இப்ப நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருச்சி அவ்ங்ளுக் கு இப்ப நம்ம எது குடுத்தாலு சாப்பற்றாங்க வேண்டான்னு சொல்றதில்ல அவாய்ட் பண்றதில்ல அதெல்லா வந்து அந்த கொழந்தைங்ளோட ஏஜ்ஜ பொறுத்து இருக்குன்னு நெனைக்கிறே கொஞ்சோ பெருசாக பெருசாக அதெல்லா கேட்டுக்றாங்க
ம் ம்
அத நீங்க பெரிய ஆ கொ இப்பதான இந்த சின்ன கொழந்த போர்த் தானே படிக்கிறா இனி போக போக அப்டியே கத்துக்குவாங்க
அதுக்காக ஒண்ணுமே சாப்பலீனா எப்டிங்க
சாப்பறதா பாத்துதா நம்மதா செஞ்சி செஞ்சி குடுக்கணோ
நீங்க சொன்ன மாரி உங்க பைய செவன்த் போறதுனாலதா சொன்னபடி கேக்குறேனா போக போக கிளாஸ் இல்ல அப்டியே மாறிடுவான்னு நெனைக்கிறே நானு அப்டிதா நெனைக்கிறே
ஆ கண்டிப்பா மாறிடுவாங்க
ம் ம்
அப்ரோ நைட்டுக்கு என்ன சமைக்க போறீங்க
என்னங்க
நைட்டுக்கு என்ன சமைக்க போறீங்க
அத்தா தோசை ஊத்தோணு சாம்பார் கொஞ்சோ இருந்துச்சி கொஞ்சோ சட்னி அரைச்சிக்கலான்ட்டு
ஓகேங்க தோழி ம் நின்னாதா ஏதாவது தோணு டக்கு அத செஞ்சு வெச்சுட்டு ஓடி வந்தற்லா
ஆமாமாமாங்க ஆ ஃப்ரீயா இருந்தா அடுத்த கால் நா பண்றேங்க
ஆ நீங்க கூப்டுங்க அடுத்த கால் கூப்டுங்க இல்ல ஒடனே நீங்க வேணா கூப்புடுங்க அன அடுத்
ஆ ஆ சேரி கூப்பற இப்பவே ஓகே.